சொல்ட்டு
ம்
என்ன பண்ற யாரோ ஒருத்தங்க புதுசா கூப்ட்டாங்கடி
ஓ ஹலோ கேக்குதா
கேக்குதுடி யாரோ ஒருத்தங்க புதுசா கூப்ட்டு பேசிட்டு இருந்தாங்க
ஐய்யோ செட் சேர்
ம் அப்பறம் சாப்ட்டாச்சா
இல்லடி சாப்பில் நைட்டா நைட் இன்னு சாப்பிட்ல இனிமேல்தா
காலையிலும் ஜாப்பிடாது நைட்டும் ஜாப்படாது மத்தியமும் ஜாப்படாது பின்ன என்னதா தின்னும்
உஹம் உஹம்
டீல் ஆட்ரு சேசி உன்தாடி
லார்ட் பிரைஸ்ஸா லாட் பிரைஸ்சு
செந்தான
எப்ப தெரியுமா முந்தானேத்துதா செஞ்சோன்னு நினைக்கிறே
நீ நீ போ நீ கிளம்பு நீ கிளம்பு தயவு செஞ்சு கிளம்பு
எப்ப பாத்த என்னது
இது இருக்குல்ல ப்ரௌன் னி ப்ரௌனி மேல ஐஸ் வச்சி சாக்லேட் ஊத்தி சாப்ட்டே செமையா இருன்ச்சி
நல்லாவே இருக்காதுரீ
செமையா இருன்ச்சு நேத்து சாப்ட்டே
ஹே
நம்ம நம்ம அன்னைக்கு போனமில்ல போட்டோ எடுக்க அங்க வச்சு சாப்ட்டே
ஓ சேர் சேர்
அன்னைக் ஃபோன் சார்ஜ் போட குடுத்தோமில்ல அங்க வச்சு அங்க அதெல்லா இருக்குடி
ஹே
நேத்து சாப்ட்டே செமையா இருன்ச்சு
சேர் சேர் எனக்கல்லா அது பிடிக்காது
செமையா இருன்ச்சு
சேரிடி இருக்குட்டும்டி எனக்கு தே நா எத்தனை டைம் நொறுக்கு தீனி சாப்ட்டே தெரியுமா எங்கல்லா சாப் ட்ட தெயுமா சொன்னன்னா வச்சுக்கோ நீ எல்லா அழுதுருவ எல்லா இடத்துலயு போயி திம்பே
உமா வா நம்பிட்டே ஆமா உங்களுக்கு என்னப்பா போவீங்க
நாங்கல்லா போவோங்க நினைச்சா போவோ நீங்க போவீங்ளா
போங்க அண்ணி கூட மட்டுதானே அண்ணி கூட மட்டுதானே
யாரு கூடயோ நீங்க போவீங்ளா சொல்லுங்க
அதெல்லா அப்டிதா
நா போவே நீ போவியா?
போடி நா செமையா இருந்துச்சு டி பிரௌனி
வாட்டர் ஃப்ரைஸ் தா அப்படி ஒரு டேஸ்ட்டு ஒரு குண்டா நறைய செஞ்சே எல்லா ஏரியால உக்கார்ந்து எல்லாரு சாப்பிட்டு ஷட்டல்காக் வெளாண்டு
எந்த ஏரியாலமா
இங்க எங்க ஏரியால தா
அங்க ஏரியால்லா பார்ம் பண்ணிட்டியா சொல்லவே இல்ல
அவ்வளதா ஒரே குட்டிஸ் கேங்கு அவ்வளதா ம் நம்மல்லா யாரு அடப்பு
நாளைக்கு தேடிவந்து மிதிப்பே
ம் வா வா வா
செஞ்சு மட்டு தராம இரு
செஞ்சு தரேன்னு நா சொல்லவே இல்லயே
நீ செஞ்சு தரேன்னு சொல்லிட்டியே
நீ எல்லா வாங்கிட்டு வா செஞ்சு தரே
எல்லா வாங்கிட்டு வானா என்னெல்லா வேணு ஒனக்கு சொல்லு
எனக்கு வந்து சிக்கன் வேணு பிரஞ்சு ஃப்ரைஸ் வேணு சிக்கன் எவ்வளோ ஒரு அர ஒரு நூத்தி இருபது ருவாய்க்கு அந்த மாதி நூத்தி இருவது ரூவாய்க் கூட வேண்டா ஒரு அம்பது ரூவாய்க்கு
ஆ சரி வேற
வேறு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வேணு
அது நீ வாங்கிக்க வேற
ஏ நா வாங்குவா
ஆ அது மட்டும் நீ வாங்கிக்க வேற அவ்வளோதா வேற எதுவு இல்ல
ஆ எண்ண வேணு எண்ண எவ்வளோ வேணு தெரியுமா மயனேஸ் செய்யறக்கு
அது தேவையில்ல அது உங்க வீட்டுல இருக்கும்
ஆ போ பசாம
சொட்டேட்ட சொன்னா வாங்கிட்டு வந்துரும்
ஆ வாங்கிட்டு வந்து தரா
நாளைக்கு வந்து உட்காந்து எனக்கு தெரியாத எனக்கு செஞ்சுதா நிக்கிறேனா இல்லையா மட்டு பார்றி
நீ நில்லு வா வா யாரு வேண்டாண்ணா
வேற
அதல்லா கெடைக்காது
ஓ இப்படி சொல்லிட்டியா சேரிடி
டீ நீ வாங்கிட்டு வா செஞ்சு தரே ஒண்ணு வேண்ட இதுக்கு என்ன தெரியுமா ஒன்னு எவ்வள எற நூத்தி இருவத்ருவா ஆகுமா சரியா எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம்
போலாமா நாளைக்கி
போலாமாவா
ஆ அண்ணிட்ட மட்டு கேலு
ஆஹஹ
அண் அண்ணிய குட்டிட்டு வா அண்ணிய அல்லா யாருக்கா நீயு அது பாவோ
அண்ணி பிஷியா இருப்பாங்க
ஏ எதுக்கு
ஏன்னா அவங்க நம்மள மாரி வேல வெட்டி இல்லாதவங்களோ
நம்ம தண்டமா சுத்துவோ யே
ம் ம்
எத சமச்சு சாப்புட்ணு போல இருக்கு
சமச்சு தின்னு
சமச்சு தாயே சாப்புறே
ஆ ஒனக்கு சமச்சு தரக்கு ஒரு ஆளு திங்குறது மட்டு நீ அதுதா நா சாப்ட்டுக்குறே சமச்சுனானே ஒன்னு பிரச்சன இல்ல
நீ சமடி நீ சமச்ச சூப்பரா இருக்கு டி ஏ எவ்ளோ நாளாச்சே உங்க கையாலெல்லா சாப்
நக்கிட்ட அம் அப்ளம் அப்ளம்
ரொம்ப நாள் ஆச்சுல்ல இதெல்லா கேட்டு
ம் ரொம்ப நாள் ஆச்சு என்னமோ கெழவிங்க ஆனா மாரி பேசிட்ருக்கோ
க்கு க்கு க்கு அஹ
ஹம்
ஆயாச்சு டி ஆயாச்சு இதுக்கு மேல என்ன ஆகணு சொல்லு ஏதோ ஒண்ணு சொல்லு ஆகணுனு
ஏன்டி நீ வேற இது என்னமோ சொல்ல வந்தனே ஹ ஹ என்னமோ சொல்ல மறந்துட்ட
நேத்து அது பிள்ளரு வந்துச்சுல்ல வந்துட்டு என்னையு எ புருஷனையு பிரிச்சிட்டீங்க சொல்லுது டி நம்ம ரெண்டு பேத்தையு
யாரு
நேத்து வந்தால நம்ம வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு
ஆமா
அவ நம்ம ரெண்டு பேரு வந்து அவ்ள பிரிச்ட்டோ மாமா அவங்கள புருஷ பொண்டாட்டிய பிரிச்சிட்டோ மாமா நானு கேட்டே எனக்கு சக்க சாக்கிங் ஏ அப்டினு கேட்ட புரி ல கேட்ட ஏ அப்டின் கேட்டே ஆ நா ஒங்களுக் குர லவ் ரில்ஸ்ஸா அம்சு உடுற நாமா என்ன வந்து உங்க ரெண்டு பேத்தயு கல்யாண பண்ணு சொல்லிட்டா அப்டின்
ஓ
நம்ம நம்மளா அனுப்ச்சோ நம்ம அனுப்ச்சுட்டோம்மா நம்ம எதோ
க்கிறே என்னடா இந்த குரூப்ல சொல்லுது அப்டின்ட்டு
நம்ம எதா அனுப்ச்சுட்டோம்மா யார் ஆரம்பிச்சா எதுமே நம்ம பண்றதில்ல சொல்லிட்ருந்ச்சு
அந்த புள்ள இரான் சொல்ச்சாமா
ஆரிப்பு
அந்தட்ட அனுப்பு நா லைக் போடுவ
அவ்ளோ தா அதோட விட்டுருவ அ சம்பந்தமில்லாம அன்னிக்கு சண்ட இழுத்து கெட்ட வார்த்த பேசுனது அவ தா
ம்
நம்மளுக்கு ஏது தெரியாது அப்டின் சொல்லுச்சு எனக்கு சரியான சங்கடமாய்ச்சு என்னடா இந்த பிள்ள இப்டி சொல்லுது திடீனு நம்ம நம்ம ஏதோ பசுற பேச்சுலே பேசிட்டோமா அப்புல்லா யோசிக்றேன்டி அப்புறந்தா சொல்லுது இப்டிங்குது
அ அப் நீ என்ன சொன்ன
ஆமா நா நாங்க அம்ப்ச்சுறமோ நீ அனுப்ச்சுறியான்னு கேட்ட
அ
நீதா வேல வெட்டி இல்லாம அம்ச்சுட்டுட்டு இருக்க நாங்களா உள்ளயே வர்றதுல்ல செய்வ நம்ம மொதல்ல கூட அனுப்புவோ இப்பல்லா நம்ம அவளவுக்கு அனுப்புறவே இல்ல
ஆமா அ என்ன சொன்னா
அதுக்கு கோவப்பட்டுச்சு கொஞ்ச நரோ பிரிச்சு பேச ஆரம்பிச் யா அப்டின்னு
ஓ
இப்ப அந்த பிள்ளையோட கான்செப்ட் என்ன தெரிமா நானு நீயு ஒட் ட்டுக்கா இருக்கோ பேசிட்டு இருக்கோ திடீ தீடினு மீ பண்றோ அப்டின்னு நினச்சிட்டு இருக்கு அதேதா அந்த பிள்ள நனச் ச்சுட்ருக்கு அதே மாரி தா சொல்லுச்சா உனக்கு இப்ப அவ தான முக்கியோ அப்டிங்கற மாரி ஆமான் சொன்ன கோவப்பட்டுச்சு போனாரு பேசல அப்றோ வந்து பேசுச்சு
என்னடி இது
அது நா அது நம்மளுக் ஸ்கூலுல்ல வச்சே தெரியுல்ல
ம் இதே தா நிப்பாட்டி தா
அப்டி தா சொல்லுச்சு
ம்
அண்ணா அதனி விட அந்தண்ணா
ஏனோ ஆமா
அது ஒரு கிறுக்கா இருக்கு போலய இதுக்கு போய் கரெட்டா புடிச்சிருக்கா கரெட்டு செம செமையா இருக்கு
சோ ய்யய்யோ எங்க ஏதோ ஓர் புரில
வடக்கி லைஃப் என்னாச்சோ
நீ எதுக்கு அவள பத்தி பேசுற இப்போ
தீடீர்னு நியாபகோ வந்துச்சு வடக்கி
பேசு செரி நா வைக்கிறேண்டி நீ கூப்ட்டு பேசு செரியா வடக்கிட்டியா அ கொஞ்சோ பேசு
ஐய்யய்ய வட கிட்ட பேசி நா என்ன பண்ணப்போற
ம் புடிச்சு தருவா ஆள
ஐய்யய்யோ அண்ண பேசு தா அண்ணா அண்ணா பாசமலர்
நா புடிச்சி நோட்டுவே நோட்டுவேங்கிற நோண்டுவே
பாசம் மலரு என்ன என்ன ஒரு பாசோ ஏன் அப்பின்னதுக்கு நாளா இல்ல நாளா இல்லைங்கன்னா நா சொன்னே ஏ தங்கச்யோட கல்யாணத்த எப்டி நடத்துவேன்ன அப்டி ரா என்னமோ சொன்னா என்ன டைலாக்லாக்டி‌ அது
கால் மேல கால் போட்டு
ஏ என்னன்னமோ சொல்வோ நா அப்பல்லா சொன்னதுக்கு ஐயே டீ நம்ம எப்ப குப்பிட்டாலு அந்த புள்ஹ அவ்ங்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கோ
ஆமா
ஆ சொன்னதுக்கே நான கூப்படவே மாட்டே அப்டிங்கிறானா
அப்ப யாரு பேசுமாமா
இந்த புள்ளதா கூப்புடுமாமா
ஒண்ணுல்ல அவர்கிட்ட பேசு இல்லேனா குட்டையன்ட்ட பேசு
ம் சொன் சொல்லுது ஐனாலா அவ கூப்படவே மாட்
இப்ப வந்து புதுவாலு இப்ப வந்து புதுசு வதுல இருஸத்தி நாலு மணி நேரோ பேசுது அவன எங்க வச்சு பாத்தாலு அவளிட்டதா பேசிட்டுருக்கா
ஏ
அது என்ன கான்செப்ட்ன்னு தா எனக்கு புரில
ம் என்னமோ விடு என்னமோ பண்ணி தொலையட்டு அவனுக்கு தெரியா தா இருக்கு ஆமாண்டி
நல்லா இருந்துச்சு கொஞ்ச நாளு
ம் அவனே அவ வாழ்க்கைய கெடுத்துக்குறான்டு
ஒரே காலேஜ்ஜ ஒரே இது ஒரே குரூப்பு
ம் நல்லது‌ டி
ரெண்டு ஏ எல்லாருமே அந்த காலேஜ் போறாங்கதா ஆனா
ம்
எல்லாரு ஒவ்வொரு குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்க எல்லாரு பிரிஞ்சி போறாங்கல்ல அவங்க ரெண்டு பேரு ஒரே குரூப் ஒரே இது ரெண்டு வேரு சொல்லி வெச்சு எடுத்திருக்காங்கன்னு அஜிரத்து சொல்லல வேற ஒருத்தங்க சொன்னாங்க
ஓ
இங்கத்து அதுதா குட்டைய குட்டையன்னு சொல்லிச்சு
ஓ என்ன சொல்லுச்சி
அவங்க ரெண்டு பேர் மட்டு அந்த கோர்ஸு நா எடுத் த கோர்சு மிச்சல் நா எடுத்திருக்கேன்ல அதேதா எடுத்திருக்காங்க ஆனா நா என்னோடதுல வந்து இங்க நெக்ஸ்ட் டு ஆட்ஆவுது அவங்களோடதுல அது இல்ல
ஓ
அப்டி சொல் டி இரு கூப்பற்ற
ஆ சேரி சேரி